ஹலோ
ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லா இருக்க, நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்க
சரி சரி காலேஜ்லந்து ட்ரிப்லா போனீங்களே எப்டி போனுச்சு
ஆ எங்க காலேஜ் ட்ரிப்லா நல்லபடியா முடிஞ்சிது கேரளா அழைச்சிட்டு போனாங்க
சரி
அங்க போயிட்டு ப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துது
சேரி சேரி எங்கெங்கல்லா போனீங்க
போட்டிங் அப்பறோ அருவி
ம்
இன்னு நறைய பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போனாங்க அங்க நடக்கிற அந்த கல்ச்சுரல்ஸ்லா காமிச்சாங்க அதெல்லா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது
ஓ
அ அப்பறோ அங்க நறைய திங்ஸ்லா வித்தாங்க அந்த மசாலா ஐட்டம்ஸ் அங்கல்லா அந்த மலைப்பகுதியா இருக்கிறதுனால ஆ அங்க நறைய கடைக்கும்போல அதெல்லா ரொம்ப சீப்பா நல்ல தரமா இருந்துது
ஆ
அ அதுக்கப்பறோ பாத்தீங்னா மோஸ்ட்டா கேரளால உள்ளவங்களுக்குலா ஹேர் ரொம்ப சூப்பரா செம லாங்கா நல்ல ஒரு இதா இருந்துது
ஆ ஆ
அந்த ஆயிலுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாமு சேல் பண்ணாங்க, அதுல உள்ளதெல்லா அதெல்லா மே நறைய பேர் வாங்கனாங்க
செரி செரி
அ அதுல பாத்தீங்னா அந்த அ செம்பருத்தி நெல்லிக்கா அது மாரி நறைய பொருட்கள் போட்டு அந்த எண்ணெ ரொம்ப வாசனையா ரொம்ப சூப்பரா இருந்துது நானு எ ப்ரெண்டுமே ரெண்டு மூனு பாட் டில் வாங்கிக்கிட்டோ அப்பற பாத்தீங்னா இந்த சாக்லேட்டு நெறைய ஐட்டம்ஸ் இருந்தது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் அ கம்மியா நல்லா இருந்தது அதெல்லாமுமே பர்ச்சேஸ் பண்ணோ
செரி செரி
அப்பறோ போட்டிங்னா பத் த்தீங்னா அதுலயுமே வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலா ஒரு மாதிரி பயமா இருக்கு ஆ போ ஐயோ கீழ கீழ வுழுந்துட்டோம்னா ஸ்விம்மிங்லா தெரியாதே எப்டி வர்றது அது இது என்னதா பெரியவங்க கூடலா இருந்தாலு அது ஒரு பயோ இருந்துக்கிட்டே இருக்கு தண்ணிய பாக்குறப்ப இப்ப த்தீங்னா ஒரு மாதிரி கொஞ்சோ காலேஜ்லா படிக்கிறப்ப நம்மளுக்கு வெவரம் தெரியிறவு அந்த அளவுக்கு ஒரு பயோ இல்ல எந்த அளவுக்கு எஞ்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஞ்ஜாய் பண்ட்டு நல்லா ஜாலியா போணுச்சு அதுக்கப்றோ நைட்லா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட சேந்து அந்த ஒரே ரூம்ல தங்கிட்டு அ அது மாரிலா நல்லா ஜாலியா நைட்லா பாட்டுலா கேட்டுட்டு டான்ஸ்லா ஆடிக்கிட்டு ஒரு மாரி நல்லா என்ஜாய்பில்லா இருந்துது
ஆ
ஆ ஒரு மூணு நாள் போனோ மூணு நாளுமே ஒரு ஒரு நாளு வந்துட்டு அந்த உணவுல்லா பாத்தீங்ன்னா இப்ப நம்ம ஊர்ல எப்டி இருக்கோ அதே மாதிரியே நல்லா சூப்பரா இருந்துச்சு ஒரு மாரி டிஃப்ரெண்டா இன்னும் நெறைய என்னனமோ ட்ரை பண்ணி புதுசா நறைய உணவு சாப்ட்டோ எல்லாமே நல்லா இருந்தது
ம்
நீங்க எதுவு பேயிருக்கீங்களா உங்க காலேஜ்ல எதுவும் ட்ரிப் அழைச்சிட்டு போயிருக்காங்களா
ஆ ட்ரிப் அழசிட்டு போயிருக்காங்க நீங்க போன எடத்துக்கே தா நாங்களும் போனோ
ஓ அப்டியா சூப்பர் எந்த ஊரு கேரளா தான
ஆ அந்த இது நீங்க சொன்னீங்கல்ல அந்த அ அது அங்க ஒரு தீம் பார்க்லா இருக்குல்ல
ஓ அங்க போனீங்களா சூப்
அ அந்த தீம் பார்க்லா போனோ அங்க ரைட்லா ரொம்ப ஹெவியா இருந்தது சும்மா சிம்பிளா இல்ல சிம்பிளானா ஒரு ரெண்டு மூணு ரைடு மட்டுந்தா சிம் சிம்ப்ளா இருந்துச்சு வாட்டர் கேம்ஸ்லயுமே சரி ட்ரை கேம்ஸ்லயும் சரி சிம்பிளா தா இருந்தது அப்பறோ ஒண்ணு ரெண்டு தா சிம்பிள் மத்ததெல்லாமே ரொம் ரொம்ப ஹெவி பயமா இருக்கு எப்டின்னா ரொம்ப ஹைட்டா போயிட்டு கீழ வரது அப்றோ நம்மளவே அந்த சேர்ல உட்கார வச்சு சுத்துறாங்கல்ல அதெல்லா ரொம்ப பயமாயிடுச்சு எங்க வாந்தி கீந்தி வந்துருமோன்னு பாத்தே சப்பமா நல்ல வேலையா வாந்தி வரல ஒரு ரெண்டுது அது மாரி ஹெவியா போனே அப்றோ நா நிறுத்திட்டே எங்க ஏதாவது ஆயிடமோ சொல்லிட்டு அடுத்த இப்ப விளையாடு போது எது தெரியாதுல்ல வெளாண்ட பிறகுதா ஏதாவது வைத்தாள போறதோ இல்ல வயிற் வலி வேறதோ இல்ல ஃபீவரோ அந்த பயத்துல வந்து அந் அந்த நாள் வந்து நமக்கு ஃபீவர் வராது அதுக்கு அடுத்த நாள்தான ஃபீவர் வரும்னு சொல்லிட்டு சரின்டு எனக்கு அது மாரி வரும் அது மாரி பயந்துட்டே அப்டின்னே அதனால ஒரு ரெண்டு கேம் மட்டு ம் ரெண்டு கேம் மட் வெளாண்டுட்டு அப்புறமேட்டு நா விட்டுட்டே அப்பறோ வாட்டர் கேம்ஸ் தா நறைய வெளாண்டோ
ஓ அதெல்லா கொஞ்சோ நம்மளுக்கே விளாடுறப்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏன்னா ரொம்ப பெருசா அந்த மேல போற இப்ப அது ஒரு மாரி மூச்சு விடுறதுகோ இல்ல மேல இருந்து கீழ பாத்தாலு அதா நீங்க சொல்ற மாரி இந்த மாரி வாந்தி அது மாரி இருந்தா நம்பளுக்கு பிரச்சனையா ஆயிடு நீங்க சொல்றது கரெக்ட் தா ஏத நம்ப ஃபிரண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ ஒரு ரெண்டு இத என்ஜாய் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடணும் ஆனா அதெல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கறப்ப நம்ம ஜாலியா இருப்போல என்னதா அந்த ஒரு பெயின் வாந்தி மூமெண்ட்டு அதெல்லா இருந்துகுது ஃபேமிலியோட போனோம்னா அ அப்டியே பயந்துகிட்டே நா வரல வரலன்ருவோ இது ஃப்ரெண்டு கூட இருக்க போய்ருக்கறனால நீங்களும் ஒரு ரெண்டு மூணு இத ட்ரை பண்ணிட்டு அப்பறோ வாட்டர்ல நல்லா வெளாண்ருக்கிங்க
ஆமா ஆமா வாட்டர் கேம்ஸ் வந்து ஒண்ணு ரெண்டு தா ரொம்ப லாங்ல இருந்து கீழ வர மா ப்ப இருந்தது அதுவுமே அந்த எந்த அந்த என்னது அந்த காத்தடுச்ச பைப் மாரி இருக்குல்ல அதுல குடுத்துட்டு அதனால ஏதோ போயிட்டு வண்டே வந்துட்டே
ஆ அதெல்லா எப்பிடிங்க ஒரு மாரி ஜாலியா இருக்குமா உள்ள போனனே இருட்டா அந்த ஃபீல்லா உங்களுக்கு கே எப்டி இருந்துச்சு அதுலயும்மே நம்மளுக்கு ஒரு மாரி பயமா தா இருந்துதா இல்ல அதெல்லா அந்த தண்ணில இருந்து வரப்ப ஜாலியா இருந்துதா
ஆ இருட்டா இருக்க மாரி இல்ல அது வந்து இருட்டான்னா கொஞ்சொ கொஞ்ச தூரோ வந்து அந்த டனல் மாரி இருக்கு கொஞ்ச தூரோ கொஞ்சம் தூரோ அவுட்டர் பே பிளேஸ் மாரி இருக்கு அதனால அது வந்து பயமா தெரியல
ஓ சரிங்க சரிங்க அப்பறோ உங்களுக்கு அந்த ஃபுட் அது மாரி அங்க அந்த பதிமுகம்ன்னு சொல்லி த அது ஒரு வாட்டர்ல போட்டு ஒரு ரோஸ் கலர் வாட்ரு மாதிரி இருக் ஓகே அந்த தண்ணிலா நீங்க குடிச்சு பாத்தீங்களா அது உங்களுக்கு புடிச்சிருந்துதா
குடிச்சு பாத்தா அது நல்லதுன்னு சொன்னாங்க அது இங்கே எதோ நாட்டு மருந்து கடைல அது அந்த அந்த இது சொன்னாங்கள அதுல போடுவாங்கல்ல அது விப்பாங்க நீங்ளு ஆ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்டின் சொன்னாங்க
ஆமா அங்க மூன் நாள் போறப்ப அத குடிச்சோ அது ஒரு மாரி இருந்துதா ஆனா நம்ம தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த அளவுக்கு ஒன்னும் வித்தியாசம் இல்ல ஆனா நம்ம அங்கே போறப்ப அதுவு உடம்புக்கு நல்லதுங்கிறப்ப நம்ம வந்து நாட்டு மருந்து கடைல வாங்கி தண்ணில போட்டு குடிச்சு பாக்கணும் ஏன்னா இனி வர போறதெல்லாம் மழைக்காலந்தான் வெயில் காலம் முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இந்த தீபாவளி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழைக்காலம் ஆரம்பிக்கும் அப்பல்லாம் நம்ம இந்த போட்டு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது
ஆமா ஆமா தண்ணில என்னன்ன நம்ம வந்து பைப்ல வர தண்ணிதான் குடிக்கிறோம் அதுல எப்படி எங்கிருந்து வருது அது வந்து கிளீனா கிளீன் பண்ணிதான் கவர்மெண்ட்லருந்து அனுப்புவாங்க ஆனாலும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல்ல சில பேர் வந்து கொதிக்க விட்ட குட வாங்க
ஆமா கண்டிப்பா
ஆ ஆர் ஓ அது மாதிரில்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்ப அது மாதிரி யாரும் ஃபெசிலிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி போய் நாட்டு மருந்து கடையில வாங்கி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லதுதான்
ஆமாமா அந்த தண்ணி இல்லாமு இதுக்கும் அதுக்கும் அந்த அளவுக்கு வந்து வித் ய‌சொல்ல அதே நம்ம நார்மலா தண்ணி குடிக்க வைக்கிற மாதிரியேதான் அதுவுமே இருந்தது அதனால நம்ம இந்த மழைக்காலல்லாம் வரப்ப அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் நீங்க போனப்ப அங்க மழைல்லாம் பெஞ்சுதா இல்ல வெயில் இருந்ததா எப்படி இருந்ததா அப்பல்லாம்
லைட்டா மட்டும் மழை பெஞ்சது ரொம்ப ஹெவியா பெய்யல தூத்தல் மட்டும் போட்டுட்டே இருந்தது
அ இப்ப உங்க ஊர்ல இந்த பருவமழை எதுவனம் பெஞ்சுதா இல்ல எப்படி வெயில் தான் கொளுத்திட்டுருக்கா
அ மத்தியோல்லா பாத்தீங்கன்னா செம வெயிலு வெளிய போ முடியாது வெளிய போனாலுமே கண்ணெல்லாம் கூசுது அப்டியே வெயில்ல அந்த வெயில பாக்கும்போது கண்ணுல்லாம் வலிக்குது அப்படியே அந்த அளவுக்கு வெயிலா இருக்கும் மத்தியானம் ஆ ஒரு ஆறு மணி அஞ்சே முக்கால்லருந்து து கொஞ்சோ மோடமா இருக்கு மோடத்துல இருந்து அப்டியே மழை வரு மழை வந்துரு
ஆமா நீங்க சொல்ற மாதிரிதான் இங்கேயுமே இருக்கு அந்த காலைலருந்து ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்குமே வெயில் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது சுள்ளு மொத்தமா வெளிலே போக முடில இதே மாலை நேரத் இத்துல பாத்தீங்ன்னா ஒரு மாரி டே நல்லா இருட்டிக்கிட்டு நல்லா பலத்த காத்தடிச்சுக்கிட்டு அப்படியே மழை வர மாதிரி இருக்கு ஆனா மழை வர மாட்டேங்குது அப்படியே அத கா எல்லாத்தையுமே கலைச்சிருது
ஆமாமாமா அதும் இல்லாம
அப்றம் இந்த பருவமழைங்கிறது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நேத்துதான் நல்லா சரியான்ந்தர மழை ரொம்ப நாள் கழிச்சு இந்த வருஷத்துலே நல்லா மழ பெஞ்சுது எல்லா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்ளோ இந்த மழைக்காக தான இந்த வெயிலுக்கு இப்டி எதிர்பார்த்துட்ருந்தோ இந்த அளவுக்கு மழ நல்லா பெயுதுன்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இவ்ளோ வெயில் அடிக்கும் போது கொஞ்சமாவது மழை பேயணும் இல்ல அவ்ளோதான் நம்மல்லாம் அப்டிய சாப்பாடு வேகற மாதிரி வெந்துருவோம் ஆப்
ஆமா அப்டிதான நம்ம வெந்துகிட்ருக் இப்ப இந்த வாட்டிலாம் மழைனா ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏதோ இந்த வருஷத்துலயே பருவமழைன்றாலே ப்ப அது நேத்திதான் பேஞ்சிருக்கே அந்த அளவுக்கு வெ இப்போந்தா ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்ன்னா அந்த பூமிலா ஆ ஆ அந்த பேஞ்சப்ப அப்டி தண்ணி வந்து ருந்துச்சு பாத்தா ஒரு ஒரு மணி நேரத்துலயே பூமி எல்லாத்தண்ணியுமே இழுத்துருச்சு அந்த அளவுக்கு வெறு வெப்பமாவே இருந்திருக்கு
ஆமா நைட்டு மழ பெயுதுங்களா காலையில ஒரு பதினோரு மணிக்கு லா பாத்தோனா மழ பெய்ஞ்சதுக்கு க்கான ஒரு அடையாளமே
ஆ அது ஆமாங்க நீங்க சொ சொல்றதுதா கரெக்ட் அந்த அடையாளமே இல்லாம போயிடு அந்தளவுக்கு வெயிலோட தாக்க தம்தா இருந்திருக்கு
உம் இப்ப இந்த கேரளா ட்ரிப் போனோல
ஆமா
அவுங்க அவுங்க சாப்படுற அந்த சாப்பாடு இருக்குல்ல அந்த அரிசி
ஆ
அந்த அவங்க சாப்படுறது பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்ச குண்டு குண்டா இருக்கும் அந்த குண்டு குண்டா இருக் க்க சாப்பாடுதா நம்மளுக்கு ஹெல்தி அப்டி சொல்லி சொன்னாங்க அவுங்க நாங்க போனோலா ட்ரிப் அவுங்க சொ சொன்னாங்க அந்த ஹோட்டல்ல நீங்க சாப்பற அந்த மெலீஸ் மெலீஸ் அரிசி வந்து நீங்க பாலிஷ் பண்ணி சாப்பிடுறீங்க அது வந்து உங்களுக்கு சக்கர அளவுதா ஏத்தி விடு நீங்க இது இது மாரி நாங்க போடுறத சாப்பாடு வந்து பாலிஷ் பண்ணாதது பாலிஷ் பண்ணாதது சாப் டும்போது உங்களுக்கு கொஞ்சு நல்ல சத்தா இருக்கு கொஞ்சூண்டு நீங்க சாப்டலே நல்ல சாப்பிட்ட மாரி இருக்கு ஆ ஹெல்தியாவு இருக்கு இதோட நீங்க சாம்பாரு கூட்டு நீங்க நம்ப ஊர்ல வெக்கிற மாரி கொஞ்சு சலசலனு இருக் கா சாம்பார்லா வெச்சு சாப்பிட முடியாது கொஞ்சு கெட்டியான சாம்பாரு ஆ புளிக்கொழம்பே கூட கொஞ்சு நல்லா கெட்டியா இருக்கணு
ஓ அந்த அரிசி அரிசி வந்து எப்டி நம் அந்த டேஸ்ட் எல்லா எப்டி நம்ம ஊர் அரிசி மாரி இருந்துச்சா இல்ல கொஞ்சோ ம்ச் நம்மளுக்கு மொத்தமா இருக்கிறதுனால சாப்பிடறதுக்கு ஒரு மாரி புடிக்காத மாரி இருந்ததா
புடிக்காத மாரிலா இல்ல அது எப்டின்னா இப்ப நம்ம வீட்டு ட்ல இருக்கிற அரிசிலா பாத்தீங்கன்னா கொஞ்சு இனிக்கிற மாரி இருக்குல்ல பொண்ணி அரி சி பாஸமதி அரிசி அதலா
ட்டு இருக்கு சாதாரணமா வடிச்சாலே ஒரு டேஸ்ட் இருக்கு
ஆமா அது வந்து அந்த டேஸ்ட் அதுல இருக்காது கொஞ்சோ சால்ட் உப்பா இருக்கிற மாரி இருக்கு ஆனா சாப்பிட போது நல்லா இருக்கு டேஸ்ட தா இருக்கு ஆனா அந்த இனிப்போட சுவை இருக்காது
ஓ சேரி சேரி கண்டிப்பா நானு இத ட்ரை ரை பண்ணி பாக்குற நீங்க சொல்லிதா எனக்கு இந்த மேட்டரே தெரியுது ஏன்னா இதுல ஒடம்புக்கு கு அவ்வுளோ சத்து இருக்குல ஏன்னா நம்ம இப்படி பாலிஷ் போட்டு ஒண்ணுமே இல்லாம அந்த சக்கைய தின்னுட்டு சுகர் தா வர வச்சுக்குரோ இப்ப நீங்க சொல்லிதா எனக்கே தெரியுது இந்த மாரி ஒரு இருக்கு அப்படின்ட்டு அது மாரி நம்ம திக்கா சாம்பார் வச்சு அத ஊத்தி சாப்பிடுறப்ப அந்த சுவைத் தானாவே வந்துருன்னு நெனைக்கிற
ஆமா ஆமா சேரி ஓக்கே ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க கண்டிப்பா
ஆ சேரிங்க